என்ன பண்ற
இந்த சும்மாதா இருக்கே ஏதாச்சு நீங்க அந்தந்த ஃபங்க்ஷன்ல்லா பாத்துருக்கீங்களா மேக்கப்ல்லா வந்து இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சுல்ல அ நீங்க சொன்ன மாரி வந்து அ அன்னைக்கலா என்னோட பங்ஷனுக்குனே சொல்லலா அ கல்யாணோ வந்துட்டு ஒன்பது மணிக்குதா ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லா மேக்கப் பண்ண ஆரம்பிச்சு எட்டு மணி வரைக்கு அப்ப கூட அவுங்களுக்கு பத்தல மூணு மணி நேரோ இன்னும் கொஞ்ச நேரோ இன்னு கொஞ்ச நேரன்னு சொல்லி பண்ணிட்டே இருந்தாங்க அந்தளவுக்கு இப்பல்லா வந்து நறைய மேக்கப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி வந்து அ எங்க வீடுங்கள்லல்லா வந்து நா நறைய பாத்த வரைக்கு இப்ப தல சிவுறாங்க அப்டின்னா பின்னாடி வந்து அதுக்குனே ஒரு ஜட மாதிரி தைச்சு வச்சிருப்பாங்க ஐயோ அது பாக்கவே ரொம்ப காமெடியாருக்கு அதோட அது ரொம்ப வெயிட்டாருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கு அது ஒரு அழகான சடை பூ அ பூ தச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதாவது அ பூவே வச்சு ஃபுல்லா தச்சு போட்டோலா எடுப்பாங்க ஆனா இப்போ இப்போல்லா அது அந்த அந்த மாரி ஒரு கல்சரே இல்லாம போயிருச்சு அதுக்கு பதிலா எல்லாரு வந்து அழகழகா அடுத்து வந்து ஒரு குட்டி குட்டி செயின் மாரி தொங்க உட்டாங்க இப்ப என்னா ஆயிடுச்சுன்னா அப்றோ அத அழகழகா சுருட்டுறாங்க இப்ப திரும்வு சில ஹீரோயின்ல்லா பாத்தீங்கன்னா அ கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வழக்கத்துல வந்து தல பின்னி பூ வைக்கிறதா இருந்தது இப்ப என்ன பண்றாங்க அப்பிடின்னா தலையை விரிச்சு போட்டு அது ஒரு ஒரு சும்மா ஒரு பூ மாதிரி தொங்க விடுறாங்க ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து ஒவ்வொரு மாரி மாறிட்டே இருக்கு
ஆமாமா கரெக்ட் தா முன்னாடி வந்து நிச்சியதார்த்தோ அப்படினாலே வந்து பூ வைக்கறது தா ஒரு அ ஒரு நிச்சயோ பண்றாங்கன்னா என்ன அர்த்தோனா ஆ இந்த பொண்ணு வந்து எங்களுக்கு ஓகே அப்டின்ற முன்னாடி வந்து அதுக்கெல்லா வந்து டையமிருந்துச்சு இப்ப வந்து எங்க மாமாவுக்கு வந்து நறைய பொண்ணு பாத்தாங்க எல்லா எடத்துலையு போய் போய் பொண்ணு பாத்துட்டே இருந்தாங்க ஆ அப்ப என்ன பண்ணுவாங்கனா பொண்ணு பாக்க போறது வேற எ எத்தன இருக்கு பாருங் இப்ப பொண்ணு பாக்க போறதுன்றது வேற அதுக்கப்றோ வந்து அந்த பொண்ண புடிச்சிர்ச்சு அதாவ்து வீட்ல இருந்து வந்து ஆ ஃபோன் பண்ணுவாங்க இப்ப வந்து ஃபோட்டோ ஃபஸ்ட்டு பாப்பாங்க மாப்ள கிட்டதா காட்டுவாங்க அப்ப அந்த மாப்ள புடிச்சிருக்குன் சொன்னாங்கனா என்ன பண்ணுவாங்க தெரிமா அடுத்து செரி பொண்ணு பாக்க போவோ அப்டின் போவாங்க அவ பொண்ண பாத்து பேசி மாப்புள பொண்ணல்லா பேசுவாங்க ஆ பேசிட்டு வந்து சில டைம் என்ன பண்ணுவாங்கனா அப்பயே புடிச்சிருக்குனா வந்து பூ அதுதா ரொம்ம முக்கியோ ஆ ஒரு பூ வாங்கிட்டு போவாங்க ஒரு நறைய அப்பந்தா மல்லியப்பூ எந்த பூ எதாது ஒரு பூ மல்லிகபூதா வந்து ஆ நம்ம ஊர் வழக்கப்படி அதுதா வாங்கிட்டு போவாங்க வப்பாங்க அ வச்சோன்ன பாத்தீங்னா அப்பதா வந்து அந்த பொண்ணுக்கு அந்த பையன்றது வந்து அந்த பூ வந்து ஆ யார் வைக்கணுனா நாத்துனாரதுவா அந்த பையனோட தா தங்கச்சியோ அக்காவோ ஒரு ஆள் வைக்கணு அவங்குளால வைக்க முடில அவுங்ககிட்ட பா வந்து அந்த மாதிரி அக்கா தங்கச்சி இல்லனா அம்மா வைக்கலா அப்ப வீட்ல இருந்து ஒரு ஆள் வந்து அவ்ங்க தலைல பூ வைக்கு போதா ஆ இவுங்கள் க்கு அவ்ங்கன் ஃபிக்ஸ் பண்ண மாரி இருக்கு அதுக்கடுத்துதா என்கேஜ்மண்ட்டுன் ஒன்னு வப்பாங்க நிச்சயதார்த்தோ அப்டினா அதுக்கு அடுத்து வந்து வீட்ல பேசி என்னைக்கு நல்ல நாள்னு பேசி நிச்யோ அப்டின் சொல்வாங்க என்னனா ஆ உங்க பையன ஏ பா பொண்ணுக்கு நா கல்யாண பண்ணி தர்றேன்றத வந்து ஒரு தடவ நி ச்சய பண்ணுவாங்க அந்த நிச்சியம் பண்ணதுக்கப்றோ என்ன பண்ணுவாங்க ஆ நிச்சயத்ல என்ன பேசுவாங்கனா ஆ இன்னைக் இந்த தேதில இந்த முகூர்த்தத்ல இந்த ஆ எடத்துல இவுங்க ரெண்டு பேருக்கு நம்ம வந்து கல்யாண பண்ண போறோ அப்டின்ற மாரி பேசி அது பண்றது பேர்தா நிச்சியோ அதாது ஓ கண்டிப்பா நடக்க போற விஷ்யோ அத நா முன்னாடியே ஆ நம்ளோட சொந்தோ பந்தோ எல்லாத்துக்கு தெரிவிக்ரமாறின் வச்சுக்கோ அதுக்கப்புறோந்தா கல்யாண பண்ணுவோ கிட்டத்தட்ட வந்து நாலு வந்துட்டு ஒரு பெரிய பெரிய அதாது முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்னது அதுக்கப்புறோ கொஞ்சோ பெருசு கொஞ்சோ பெருசு அப்று ரொம்ப பெரு சு நிச்சதாதத்துக்கு என்ன பண்ணுவாங்கனா அதுக்கு ஆள் கூப்புடுவாங்க ஓரளவுக்கு னு இப்ப வந்து சொந்தக்காரவங்கவந்து முக்கியமான சொந்தக்காரவ்ங்க தெரிஞ்சவ்ங்கலா ரொம்ம முக்கியமான தெரிஞ்சவ்ங்க அப்புறோ வீட்டு பக்கத்துல இருக்கவ்ங்ள கூப்டணூன்றதுகாண்டி கூப்டுவா கல்யாணத்துக்கு யாரையுமே விட மாட்டாங்க அந்த ஊரையே கூப்ட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து அப்பல்லா வந்து நடக்கு இப்போ வந்து எப்டி ஆய்ச்சு தெரிமா அ பூ வைக்குறதூ கடையாது ஆ பொண்ணு பாக்க போர்து கடையாது ஏனா வந்து நேர்ல பாக்றாங்க அதுவாது எப்டினா ஆ ஃபோட்டோ காமிக்கிறாங்னா ஒரு வாட்ஸ்அப் காலோ வந்துட்டு ஆ இல்ல வந்து ஒரு ஒரு ஆ வீடியோ கால் மாரி ஒரு கால்ல வந்து பாத்துக்றாங்க எல்லாருமே ஃபோன்ல பேசிக்றா ஒரு நாள் வந்து ஒரு மீட் பண்றாங்க அதாவ்து பொண்ணு மாப்ள பொண்ணு மாப்ளயோட அம்மா அப்பா சில நேரோ இல்ல பொண்ணு மாப்ள மட்டு போறாங்க ஒரு கா ஒரு காஃபி சாப்ட்டு ஒரு காஃபி டெரியால போய் மீட் பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்க புடிச்சிச்சுனா நேரா கல்யாணந்தா கல்யாணத்துக்கு மொத நாள் தான் நிச்சியதார்த்தமே பண்றாங்க அப்டியே கல்யாணம் பண்ணிர்வாங்க அப்ப எவுளோ மாறிர்ச்சு பாருங்ள இந்த ப்ராசஸ் எடுக்குறதுக்கு ஒரு மூணு மாசோ ஆகு இப்பலா பாருங்க ரெண்டு மாசோ கூட ஆகுறதில்ல ஒரு மாசத்லே கல்யாண பண்ணிறாங்க
ஆமா முன்னாடிலா வந்து சொந்தக்காரவ்ங்க கிட்டதா மொத முடிப்பாங்க சொந்த த்துல வந்து பையனோ பொண்ணோ இருந்தா கண்டிப்பா அந்த சொந்தத்துலதா முடிக்கணு அப்டி இல்லன்ற பட்சத்துலதா வந்து வெளிய முடிப்பாங்க எனக்குலா தெரிஞ்சு எங்க பெரிப்பா இப்ப ஒவ்வொருத்தர கேட்கு போது அஹ் என்ன சொ சொல்லுவாங்கன்னா இவங்க பாட்டி வந்து எங்க பாட்டியோட கூட பொறந்தவங்க எங்க அம்மா கூட பொறந்தவங்க எங்க அப்பா கூட அப்டி பாக்கும்போது எங்க எங்க வீடு வீட்டுல இருக்கவங்க எங்க அம்மா வீட்டு சைடு அப்பா வீட்டு சைடு ரெண்டுமே ரொம்ப சொந்தக்காரங்க தா ரெண்டு பேருமே ரொம்பவே ரொம்ப ரெண்டு வழியிலயுமே அவுங்க அப்பா அவுங்க பாட்டி ரெண்டு பேர் கூட பொறந்தவுங்க அவுங்க தாத்தா ரெண்டு பேர் கூட பொறந்தவுங்க இந்த மாரில தா வந் வந்து வந்துட்ருக்கு ஆனா இப்பல்லா வந்து புதுசா என்ன சொல்றாங்கன்னா சொந்தத்துல கல்யாணோ பண்ணக்கூடாது பிரச்சன வரு அது இதுன்றாங்க ஆனா நாலா பாத்த வரைக்கு முன்னாடி பொண்ணு எடுத்து பொண்ணு குடுக்கறதா நம்ம ஊரு வழக்கமா இருந்துச்சு அதே மாரி சொந்தத்துல பொண்ணு இருந்தா வெளிய பொண்ணு தேட மாட்டாங்க அந்த பொண்ணு அஹ் கல்யாணோ வேற பொண்ணு இல்லன்ற பட்சத்துலதாவெளிய தேடுவாங்க ஆனா இப்ப வந்து சொந்தத்துலே வேணா நாங்க வெளியவே முடிச்சுக்குறோ வெளியதா பிரச்சன இல்ல அப்டின்றாங்க இந்த மாரி சில காரணங்கல்லா வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட வந்து இப்போ முன்னாடி இருந்ததுல வந்து ரொம்ப ஒரு மாரி வந்து நீங்க இப்டிதா இருக்கணு அப்டிதா இருக்கணு ஆனா இப்ப அதெல்லா வந்து நெறையாவே கொறைஞ்சிருச்சுன்னு சொல்லலா அஹ் கல்யாணோன்றது நம்ம இஷ்டப்படி நம்ம பண்ணிக்லா முன்னாடி வந்து கல்யாணோன்ற பேர்ல வந்து ரொம்ப சாஸ்ஷ்ரோ சம்மர்தாயோ ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்க அப்டின்னா எல்லாமே சரி ஆயிடுச்சு எல்லாமே வந்து ஆ இப்போ எல்லாமே வந்து ஒரு மாரி ஈஸியா ஆன மாரி தெரியுது ஆ முன்னாடி வந்து பொடவ எடுக்கறது கூட இப்படி பாத்து போனு அப்டி பாத்து போனு அந் நாள் பாக்கணு அதெல்லா சொல்லுவாங்க ஆனா இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம இப்போ நா இன்னொரு பெரிய விஷ்யோ நா என்ன கேள்விப்பட்ட இப்பனா முன்னாட்ல்லா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பையனு பொண்ணு எங்கயுமே போ மாட்டாங்க ஆனா இப்ப என்ன நடக்குது அப்டின்னா எங்க ரிலேட்டிவ்லா வந்து என்ன பண்ணாங்கன்னா இங் இங்க இருந்தது இங்க நார்த் சைட்ல போயி ரெண்டு பேரு லெஹக்காவு அந்த ஷர்வானியுல்லா வாங்கிட்டு வந்து வியர் பண்றாங்க என்னன்னா இப்ப வந்து வெட்டிங் முன்னாடி வந்து கல்யாணத்த வந்து ஒரு சொந்தோ ஒரு பந்தமா பாத்து ஒரு ரெண்டு பேரு வந்து சேர்றாங்க ஒரு குடும்பம் சேர்றதுன்னு பாத்தாங்க ஆனா இப்ப எப்டின்னா நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம பண்றோ நம்ம புடிச்ச எல்லாத்தியு நம்ம பண்றோ நமக்கு வேணுங்குற எல்லாத்தையு நம்ம பண்ணிக்க போறோ நம்ம ஒரு நம்மளோட அடுத்த கட்ட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்டின்ற மாரி லைஃப் தொடங்குறதுதா வந்து இப் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அதனால முன்னாடி இருந்த கல்யாணத்துக்கு இப்ப நடக் க்கற கல்யாணத்துக்கு நறையாவே வித்தியாசோ இருக்கு அதே மாரி வந்துட்டு அஹ் அதே மாரி நறைய பேரு இப்ப நா இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டோ அப்டின்னா முன்னாடில்லா வந்து ஹஸ்பண்ட வந்து நீங்க வாங்க போங்க அப்டி இப்டின்னு அவ்ளோ மரியாதையா பேசணு சொல்வாங்க கால்ல விழுந்துக் கும்பனு ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு நம்ம நமக்கு சொல்றத அவுங்க கேக்கறாங்க நம்ம வெளி இடங்கள்ல வச்சு ஏய் வா போன்னு சொன்னா கூட அது ஒரு மாரி ஃப்ரெண்டு கிட்ட பேசற மாரி அந்த அளவுக்கு வந்து அ ஒரு இருக்கு நம்ம நம்ம பெரியவங்ககிட்ட இருந்தத தாண்டி நம்ம கிட்டல்லா வந்து ஒரு ஒரு அழகான பாண்டிங் இருக்குன்னே சொல்ல லால அந்த அந்த ரூல்ஸ் வந்துல்லா நம்ம வெளிய வந்து நம்மளா ஒரு இது வாழ்ந்துட்டுருக்கோ
அதுவு கரெக்ட் தா முன்னாடி இருந்த மாரி வந்து இருந்தா கல்யாணோ நல்லதா இருக்கு இல்லன்னு சொல்லல ஆன என்னன்னா நறைய எடத்துல வந்து கொஞ்சோ அட்ஜஸ்ட் பண்ற மாரியே இருக்கும் ஏன்னா அ வயசு டிஃப்ரென்ஸ்லா வந்து முன்னாடி வந்து பாக்கவே மாட்டாங்க ஆ ஒரு ஒருத்தவங்களுக்குல்லா வந்துட்டு இப்ப எங்க பாட்டி தாத்தாவா இருக்கட்டு பதினாலு வயசு டிஃப்ரெஸ் பதினாலு வயசுனா கிட்டத்தட்ட எப்டி அவுங்க கொழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பதான் பிறந்திருப்பாங்க அப்போ அவுங்க காலேஜ் கிட்ட போ காலேஜ் கடையாது ஆ ஆமா ஆ ஒரு டுவெல்த்து கிட்ட அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க அப்டின்னா அப்ப எவ்ளோ பெரிய வயசு டிஃப்ரன்ஸு பதினாலுன்னு சொல்றது வந்து சொல்லும் போதே தெரிய வேணாமா அவங்க எவ்ளோ பையனா பெரிய பையனா இருக்கும்போது அந்த கொழந்த குட்டியா இருந்துருக்கும் அவுங்கள புடிச்சு அப்ப அவங்கள எத்தன வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க எ இந்த பொண்ணுக்கு கரெக்டா பதினாலு பதினஞ்சு தான் பதினஞ்சு வயசு அந்த அவங்களால வந்து என்ன ஒரு சந்தோஷம் இல்ல என்ன வந்து அவுங்க லைஃப்ல அனுபவச்சிருப்பாங்க அவங்களுக்கு அப்பதா வேவரமே தெரிஞ்சிருக்கும் அவுங்க வந்து அப்பதான் வந்துட்டு வாழ்க்கைனா என்னன்னு கூட தெரியாது அந்த சூழ்நிலையிலே இ போய் கல்யாணம் பண்ணி வச்சாறாங்க அப்பறோ கஷ்டம் கொழந்தைங்க ஆ சோ வந்து அதுவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்புறம் பத்து வயசு டிஃப்ரன்ஸில பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து புடிக்குதா புடிக்கலையான்னு கேக்குறது கிடையாது இப்பயாவது வந்து ஆ புடிக்குதா உனக்கு உப்ப அரேஞ்ச் மேரேஜாவே இருந்தாலும் ஆ பொண்ணுக்கு ஓகேவா மாப்பிளைக்கு ஓகேவான்னு பேச சொல்றாங்க அப்பெல்லாம் அது கடையாது நிமந்து பாகணும் காபி குடிக்கணும் பொண்ணு கிட்ட வந்து எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க அது வந்து ஒண்ணு ரெண்டு குடும்பம் வந்து கேகலாம் மத்தபடி எல்லாருமே வந்து யாருமே கேகவே மாட்டாங்களா ஆ மாப்பிளைக்கு புடிச்சதுனா அவளோவுதான் அதுவும் மாப்பிளைைக்குன்னனு கூட சொல்ல முடியாது அவுங்க ரெண்டு வீட் டுக்கு பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதுக்கு மேல அவங்களால வந்து அவங்க வாழ்க்கையில எந்த முடிவும் எடுக்க முடியாது கூட்டு குடும்பத்துலதான் இருக்கணும் மாமியார் சொல்றது கேட்கணும் நாத்தனர் சொல்றது கேட்கணும் அப்டின்ற மாரி இருந்திருக்க அதெல்லாம் நனைக்கும் போது இப்ப நம்ம எல்லாத்தையும் அந்த சர்க்கிள்லாம் விட்டு வெளிய வந்து நம்ம லைஃப் இப்ப நம்ம வாழ்க்க அப்டின்னு வாழ்றது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துலயும் பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் பட் பிளஸ்ஸா இருக்கிற வந்து இதுதான் நம்ம யார்ரு போச்சும் கேட்க வேணாம் யாருக்கும் அடங்கி போணும் ஆ பயந்து போகணுன்றது இல்லாம நம்ம கரெக்டா நமக்கு யாருக்கு பய பயப்படுறமோ அது பயந்து நம்ம வாழ்க்கைய நம்ம வந்து யாரோட எதிர்பார்புக்கோ இல்ல அடுத்தவங்களோட அவசியத்துக்கோ இல்லாம நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்நோம் அப்டின்னு நினைக்கிறே இப்ப உள்ள
ஆமா ம் உண்மதான் ஏன்னா நானே நறைய நாள் யோசிப்பேன் இப்போ நம்ம லைஃப் ஃபுல்லா வந்து நம்ம அப்பா அம்மா கூட இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலும் மிச்சம் இருக்க போற ஒரு ஒரு அறுபது வயசு எழுவது வயசு வரைக்குமே நம்ம வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் நம்ம அம்மா அப்பா கூட இருந்திருக்கோ மிச்ச இருக்கப் போறோ எழுவது சதவீதம் நம்ம வந்து வேறொத்தவங் கூட இருக்க போறோம் அப்போ வந்து அவுங்க நமக்கு புடிச்ச மாரி இருந்தா மட்டும் தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும்ல நான் யோசிப்பே நறைய நாள் எப்டி வந்து இந்த என்னோட வீட்டுக்காரவங்கல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக் ட்டு அவங்கல்லாம் வந்து என்னை இப்டி திட் திட்டுவாங்கபா ஐயோ எனக்கு பயமா இருக்குபா வீட்டுக்கு போற அவங்க திட்டுவா எப்டி அந்த மிச்சம் இருக்க காலத்துல அவங்களால நிம்மதியா இருக்க முடியும் அவுங்க அவுங்க கிட்ட ஜாலியா இருந்து அவங்ககிட்ட நல்லா பேசினா மட்டும்தானே நிம்மதியா இருக்க முடியும் ஒருத்தருக்கு பயந்து பயந்து அவங்களுக்கு கீழ அவங்களால எப்டி வந்து நிம்மதியா வாழ முடியும் எப்டி அவங்க இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் கடப்பாங்க அதல்லா நெனச்சா அவங்களுக்கு பயமா இருக்காதா ஒரு நாள் நமக்கு வந்து பிரச்சனைனாலே ஐயோ நமக்கு ஏன்டா பிரச்சன வருது அப்டின்னு இருக்கு எப்டி வந்து எங்க வீட்ல திட்டுவாங்கப்பா எங்க வீட்ல அங்க போனா திட்டுவாங்க எங்க வீட்ல இங்க போனா திட்டுவாங்க எங்க வீட்ல அவுங்க வந்து அவுங்க வீட்டு விட மாட்டாங்க இப்பல்லாம் சொல்லும் போது எனக்கு செரி இப்டியெல்லாம் இன்னும் காலத்து கட்டத்துல இந்த மாதிரியும் இருக்காங்க அ நம் நம்பறவா இல்ல இப்ப கொஞ்ச மாறிருக்கு ரொம்பவே மாறிருச்சு ஃப்ரெண்டா மாறி எல்லாருமே மாறிட்டாங்க அப்டின்னு சேரிங்க ரொம்ப நன்றி
நன்றி